இருக்கோங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்மா நீ எப்டி இருக்க
கல்லா இருக்கங்க சாப்டீங்ளா
முடிச்சி சாப்டாச்சு உப்மா செஞ்ச இன்னிக்கியு வெளிய போய்ட்டு பிரெண்டு வீட்டுக் போயிட்டு
ம்
சுத்திட்டு ஜாலியா
ஓ என்ன பம்க்ஷன் ஏதாது வெச்சிர்கீங்ளா சோ அதுஎது
இல்ல காலைல புண்ணிய தானோ பண்ணாங்கன்டு கூப்டாங்க காலில போ முடியல
ஓஹோ சரி
அதனால கொஞ்சோ மத்தியான்ம சும்மா போய்ட்டு வீட்ல போட்டோஸ் எல்லா எடுத்தாங்க பொண்ணுக்கு மேக்கப் எல்லா போட்டுட்டு எடுப்பாங்கல்ல
ஆமாங்க
அது எடுத்தாங்க சரி அப்டி நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போயிட்டு கொஞ்நேர் ஜாலியா எல்லா உக்கான்னு பேசினின்டு
ஓ
அப்றோ வந்தோ
அப்டிங்ளா எங்ககிட்டயு ஒரு ஆங்க அவுங்க நாத்தனார் வீட்ல ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ புட்டு சுத்துனுனு கூப் எப்டிக்கரனு சொல்லிர்தாங்க
புரியிலே கொஞ்சோ தெளிவா பேசுறீங்ளா
புட்டு செஞ்சு தரணுனு சொல்லிட்ருந்தாங்க
அ
அவுங்க செஞ்சு குடுத்தாங்களான்னு தெரியலிலங்க நானு கேக்கவே
அப்டிங்ளா அவுங்ளுக்கேவா
ஆமாங்க அவுங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்சு தர சொல்லி அவுங்க நாத்தனார் கேட்ருந்தாங்க
ஆ செஞ்சினு வந்து குடுத்துர்காங்க
ஓ அப்டிங்ளா
நானு ஃபஸ்ட் நாளே ஒக்கார வச்சப்போ எடுத்துட்டு போய் குடுத்துட்ட என்னா ஏ பாப்பாவக் ஒக்காரும்போது அது மாரி எனக் யாரு செஞ்சுன் வந்து குடுக்கலியா எனக்கு கஷ்டமாயிடுச்சு நா நெனச்ச அது மாரி யாராது அவுளுக்கு செஞ்சுன்னு போய்
வருவாங்க ஓஹோ அந்த எடோ ல நீங்க நீங்க செஞ்சு குடுத்துட்றிங்க
ஆமா ஏன்னா அந்த ஃபீல் வர வேண்டா அவ்வள சொல்லுவாங்க சொந்த சொந்த காரங்கல்லா சுத்தி இருக்கறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்கன்ன அப்படி சொல்லியுமே எந்த சொந்த க்காரங்கலு செஞ்சி குடுக்கல சேரி நா இங்கருந்து ஒரு ரெண்டு நிமிஷோ கூட்டு கொலாயிருக்கல என்கிட்ட டே இட்டு சீக்கிரம் முடிஞ்சிடு துணி எல்லா கட்ணும்னாதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அப்டி இன்டு எனக்கு யாருமே சொல்லலப்பா பாப்பாக்கு
ஓஹோ அப்டிங்
புட்டு சுத்தணு அப்டின்றது எனக்கு தெரியாது ம் ம் அப்றோ ஒரு ரெண்டு மூண் நாள் கழிச்சுட்டு யாரோ ஒருத்தரு புட்டெல்லா குடுத்தியா பாப்பான்னாங்க
ஆமா ஆமா ஒம்போது நாளோ என்னமோ செய்வாங்கல்ல அது
ஆ ஃபஸ்ட்டு நாள் வொக்கார வெக்கிம் போதே சுத்தணுமா
ஆமாங்க அந்த சோளோ வெச்சி சுத்துவாங்க ஃபர்ஸ்ட் டே
ம்
வெள்ளம் போட்டு தண்ணில ஊற வெச்சு அத போட்டு செஞ்சு சுத்திட்டு அத ஒருவாய் சாப்ட வெ வெச்சிடுவாங்க
ஆ அதுவு செய்யிலப்பா
ஓ ஆதி ஆ நம்ப ஒடம்புல அந்த டைம் பாடி வீக் ஆக்கு சொல்லிட்டு இரும்பு சக்தி ஏறணு
ம்
அப்டின் சொல்லி அது மாரி எனக் செஞ்சாங்கங்க சின்ன வயசுல
ஓ ஓ
ம் வா
எனக்கு அது ஞாபகமு இல்ல இவுங்க சொல்லவு கெடயாது அந்த டைம்ல ஏதோ வெறு ஸ்வீட்டு மட்டு சாப்ட வெச்சாங்க கொஞ்சோ
ஓ அந்த எண்ணல்லா குடுதிங்ளா
ஆ எண்ண எண்ண குடுக்ல பட் முட்டய மட்டு ஒடச்சு குடுத்தாங்க
என்ன குடுக்கணுங்க நல்லெண்ண
அது குடுக்லீங்க அதுதா சொல்றேனே ஒரு சிலர் ம்
அந்த ஐம்பது எம்எல் கரெக்ட்டா வாயில ஊத்தின்னோ வெறு வயித்துல நாட்டு கோழி முட்டையு நல்லெண்ணயு வாயில ஊத்தி முழுங்க வெசிசின்னு அந்த ஒன்பது நாளைக்கு
அது ஒருத்தர் சொன்னாங்க அந்த டைம்ல அதுக்கு எங்க ஓருக்குத்தி அவுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊத்தி னா வாந்தி எடுத்துடுவோ அதனால வேண்டா முட்டைய மட்டு குடுங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
எப்பவு ஃபர்ஸ்ட்டு எக்கு ஊத்தினோங்க அதுக்கப்றோ தா எண்ணெய ஊத்தனு
ம் ம்
அப்டி குடுத்தாதா நல்லது ஒடம்பு கொஞ்சோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க இப்ப கூட குடுக்கலாங்க தப்பு கிடையாது
வெறு எ நல்லெண்ணெய்ய
நல்லெண்ண தனியா குடிக்கணு எகு தனியா குடிக்கணு
நாட்டு முட்டையு இதுவு
ம் ஆமா ஆமா
இப்போ நாலு மாசோ அஞ்சு மாசோ ஆனாலுமே பரவாயில்லயா
இல்லைங்க அது எல்லா டைமுக்குமே சாப்பட்லா
சேரி சேரி நா அப்ப குடுக்ற நா வெறு எண்ணெய அம்பது மில்லி குடிக்க வைக்கணு
ஆமாங்க வெரு வைத்துல அப்டே முழுங்கிணு நாக்குல டேஸ்ட்டே பண்ண தேவல்ல மூக்க புடிச்சிட்டு கபுக்குன்னு முழுங்கினு எனக்கு ஒரு காமெடி நடந்ததுங்க ஒம்போது நாள் கு டிச்சிட்டே இருந்தனுங்ளா ஒன்பதா நாளு புன்னிய தானோ செஞ்சாங்களா மூன்ற மணிக் கு எழுப்பி எனக்கு காலைல எழுந்தாலே வாமிட் வந்துரு எண்ணயே குடி ச்ட்ட முட்டய பாக்க டிஃப்ரெண்டா இருந்துதுங்க கொஞ்சோ பெருசா இருந்துதுங்ளா அம்மா பெஸ் எனக்கு ஆம்லெட் போட்டுருமா அப்டின்னு சொன்ன நா எங்க அம்மா கிட்ட போய் ரு னாங்க ரெண்டு கரு இருக்குங்க அதுல
நாட்டு முட்டைல்லேயேவா
ஆமாங்க அத நா எ வாய்குள்ள வாங்கி உ த்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கு பாருங்க ஒரு முட்டையவே தாங்க முடியாம சாப் டங்க இதுல ரெண்டு கருவு சாப்ட்டுருந்தனா என்ன ஆயிருக்கு
கரெக்ட்டு தா
ஆமா அன்னைக்குன்னு பாத்து கடவுளா என்ன காப்பாத்தி விட்டாங்க
ஆனா நாட்டு முட்டைல அது மாரி வர்றது ஆச்சரியோ தான்ப்பா
ஆமாங்க எனக்காக அது ரெண்டு முட்டை ஒரு ஆன்ட்டி எங்க சின்ன வயசுல இருந்தே வள த்து கையிலல்லா தூக்கி வச்சு கொஞ்சோனவ்ங்க தலைக்குல்லா ஊத்தி விட்டாங்க குழந்தைல அவுங்க வீட்டு கோழி போட்ட முட்டைய எடுத்துடு வந்து குடுப்பாங்க பத்திரமா எடுத்துனு வந்து நான் வந்து அப்ப வேற ஊர்ல இருந்தங்க பாட்டி வீட்டான்ட
ஆ
ஆ அப்ப வந்து இந்த மாரி நட
நானு ஆனா சொல்லுவாங்க எல்லாரு காலையிலேயே ஆம்பளைங்க எழுறதுக்கு முன்னாடி எழுப் பிடுங்க ரெடி பண்ணிடுங்க முட்டையை குடுத்துருங்க குளிக்க வச்சுட்டுன்னு அது மட்டு குடுத்த நானு ஃபஸ்ட்டு மு ட்ட அவ வாயில ஊத்தனோனே ஒடனே வாமிட் பண்ட்டா
அச்சச்சோ அது எல்லார் எதுர்லயு செய்ய கூடாதுங்க
அப்படித்தா பண்ணாங்க எல்லார் எதுலயுமே தா குடுத்துட்டாங்க குளிப்பாட்ன ஒடனே அதுக்கப்புறோ மூண் நாள் நல்லா குடிச்சட்டாங்க முட்ட
ஓ ஓகே ஓகேங்க ஓகே
தா கொடுத்தோ
ம் ம் எதுக்காங்கனாங்க மாசோ மாசோ அது வலி அது இதுன்ட்டு வரு இல்லைங்களா
ஆமா
ம் நம்மோ உடம்புல தாங்கி இருக்கனுன்றதுக்காகவா
ஓஹோ
உம் ஆமாங்க
ஆமா
அதனால தா அத நம்போ குடிக்க முடியுரே
ஓ எனக் ஆனா அது செய்யலப்பா அவங்க அவளுக்கு குடுக்கல நா அத நல்லாவே தெரியு ஆனா என்ன மூணு எண்ண வாங்கிட்டு வர சொல்லி தலேல தேய்ச்சி குளிப்பாட்டனாங்க
திப் பண்ணுவாங்க அது எப்பவுமே பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நாளு பண்ணுவாங்க புண்ணியாதானத் பு பண்ணுவாங்க
ஒ
உம்
இப்ப அவங்களுக்கு அதுதா சொன்னாங்க யாருமே புட்டு சுத்தல அப்டின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்னால தாய்மாமா வரல அ அதுனால சும்மா குளிப்பாட்டி உக்கார வச்சிட்டாங்க இவங்களே
ஓஹோ
எண்ண வச்சி குளிப்பாட்டி நலங்கு வேற வச்சி உட்கார வச்சிருக்காங்க இதுல
ஈ ஓ
அதுக்கப்புறம் திருப்பியு அடுத்து மூணாவது நாள் கணக்குல அவங்க பெங்களூர்ல இருக்குறாங்க தாய்மாமானதுனால அவங்கள வர வச்சி அதுக்கப்ரோ குடிச போட்டுருக்காங்க திருப்பியு ஓலக்கோட்டாய் மாறி
ஓஹோ ஓகே ஓகே உம்
இருக்காங்க ஆனா இது என்ன கணக்குன்னு தெரியல இப்டி செய்யலாமானு
ஆ அவ் அதாவது பொண்ணோட அம்மா வீட்ல யாரு இல்லங்கன்னா
ம்
அவங்க கூட பிறந்தவங்களோ இல்ல அம்மா வீட்ல சைடு யாராச்சு இருந்தாலோ வந்து செய்லா இப்ப அண்ணவோ தங்கியோ தம்பியோ வர முடியலன்னா
ம் ம்
அப்டி வர முடியாத பட்சத்ல அம்மா ரத்தத்துல வந்து யாராவது செஞ்சுட்டு போலா இல்ல மாம முறையில யாராவது செஞ்சிட்டு போலா அப்டின்டு
எனக்கு அப்டிதா எங்க பாப்பாவுக்கு பண்ணாங்க அம்மா வீட்டு சைடு வந்து செய்ய மாட்டாங்க விஷ்யோ தெரியு ஆனா யாருமே வரல ஒரு வார வரைக்கு வரல புண்ணியதான் அத்துக்கு முன்னாடி நாள் மட்டு அம்மாவ வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்திருக்காங்க அங்க போகூடாது அப்டின்டுன்னு அப்பயே எங்க அம்மா சண்ட புடிச்சிட்டு புண்ணியதானத்துக்கு முன்னாடி நாள் வந்துட்டாங்க அம் போய் ஆவ நீங்க என்ன வேணாலு சொல்லுங்க ஆனா நா சாயங்கியம் எதுவு பண்ண மாட்ட
ஆ அச்சசோ
அதேன்னு சொல்டு வந்துட்டாங்கங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆல வீடெல்லா கிளீன் பண்ண செஞ்சி எல்லா பண்ணி குடுத்துட்டாங்க
என்ன இருந்தாலு அம்மா வந்து கை குடுத்தாங்க
ஆமா உண்மையா அவங்க இருந்ததுனால தா நானு வெளிய சுத்திப் பத்திரிக்க வச்சிட்டு அது இது பண்ணிட்டு நானு இவரு வெளியவே சுத்திட்டு இருந்தோ அம் அவங்க ஃபுல்லா வீட்ட க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு தெரில அந்த கஷ்டோ ஆனா நா சுத்தமா செய்ய மாட்ட சின்ன வயசுல என்ன வச்சி வ ச்சி வேல வாங்குனாங்க எங்க அம்மா இப்ப என்ன உக்கார வச்சி வேல வாங்குறாங்க வேற செஞ்சீங்கறா ஆவோ
நாங்க வந்து இதா வெளிய எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தனால அவங்க கொஞ்சோ ஷ ஃபர்ஸ்ட் டே வந்து உடனே தெரிஞ்சது எங்க சித்தியதா பாத்தாங்க ஆ ஃபர்ஸ்ட் எங்க சித்தி பொண்ணு தங்கச்சி அப்பறோ எங்க சித்தி அவங்கதா எங்க தலைவி தலைக்கெல்லா ஊத்தி விட்டு எல்லாமே பண்ணாங்க அம்மா செய்யக்கூடாது
ம்
ஆனா அந்த எண்ணெ முட்ட ஊத்துறதுக்கு மட்டு அம்மா ஊத்துனாதா வைத்துல நிக்கு எல்லா சொல்லுவாங்க யே அம்மா ஊத்த கூடாது எனக்கு எனக்கு நிக்கு அம்மாலா ஊத்த கூடாது அம்மாலா ஊத்த கூடாது நா அதெல்லா முடியாது எங்க அம்மா ஊத்துனாதா எனக்கு நிக்குணு வ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சண்ட போட்டு வாங்குவாங்க ஆ நீங்க போங்க எனக்கெல்லா ஒ எங்க அம்மா கிட்டதா சாப்பிடுவேன்டு எங்க அம்மா கிட்ட குடுதுதா நா சாப்ட்டே ம் ஆமா அப்பதா ஆ
ஆ
இல்லன்னா வாமிட் பண்ணிருவே அப்டின்னுட்டு அவங்களே உதவிச்சிருாங்க
ம் ஆனா ரெண்டாவது நாளல்லா ஊத்தலாமா அம்மா
ம் அதெல்லா ஊத்தலா
ம் அதுல ஃபர்ஸ்ட்டு நாள் செய்யும்போது மட்டு மத்தவங்க வந்து செய்வாங்க
ஆமா பஸ்ட் நாள் மட்டுதா எங்க பாட்டி செஞ்சாங்க அ நாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால அப்பா வீட்டு சைட்ல இருந்து யாரு வர எனக்கு தாய் மாமாவு கெடையாது அதெல்லா எங்க சித்தி எடுத்து செஞ்சுட்டாங்க
ம் ம்
ம் எங்க சித் ச இது எல்லா பண்ணாங்க எங்க சித்தப்பா வந்து எல்லா பண்ணாங்க
ஓ
ஆ அத அப்டியே முடிஞ்சிச்சு இதுல என்ன ஹைலைட் நா எங்க அப்பாவு எங்க அம்மாவு சண்ட போட்டு ரொம்ப நாள் பேசாம இருந்தாங்க அந்த டைம்
ம்
அப்பதா எங்க அம்மா போன் பண்ணி உங்க பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்றாங்க என்னது பெரிய பொண்ணாயிட்டாளா அவ எப்பவே பெரிய பொண்ணாயிட்டாலே அப்டின்னு இல்லைங்க பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அப்ப இப்பதா பேசுனாங்களே மூணு மாசோ கழிச்சி
ஓ ஓ
ம் கரெக்டா எங்க சித்தப்பாக்கு கவர்மெண்ட் ஜாப் கெடைச்சிருச்சு எங்க தாத்தாக்கு ரிட்டையர்மென்ட் ஆயிடுச்சு எல்லா நல்ல விஷயமு அப்பதா நடந்தது
ஆமா ஒரு சிலரோட அந்த இது எல்லா நல்ல விஷயமு நடந்துட்டு வரு ஆமா உண்மதா
ம்
சொல்லுவாங்க
இன்னொரு கால்ல பேசுனாங்க
செரிங்க செரிங்க நன்றி
கட் பண்ணிக்கோங்க